ஹலோ
ஆ
கேக்குதா எனக்கு நீங்க பேசுறது கேக்கவே இல்ல
ஹலோ ஹலோ ஹலோ ஏ எனக்கு கேக்லப்பா ஹலோ என்னதா ஆச்சு நா பேசுறது ஒனக்கு கேக்குதா ஆ இப்பதா லைட்டா சவுண்ட்டு வந்தது அதுக்குள்ள காணோ ஹலோ ஹலோ கேக்குதா நீ பேசுறது எனக்கு சுத்தமா கேக்குல பேசிட்தாருக்கியா ஹலோ ஹலோ கட் பண்ணிடுப்பே கேக்லனா ஹலோ கேக்கல
ஹலோ
நா பேசுறது கேக்குதா நீ ரொம்ப லாங்லருந்து பேசுற மாரி கேக்குது எனக்கு சுத்தமா கேக்குல
இது இப்ப கேக்குதானா
பேசு
ஹலோ
சொல்லு ரொம்ப லாங்லருந்து கேக்குற மார்தாருக்கு பேசு லைட்டா தா கேக்குது
விடுலா
இல்லள உண்மயாலுமே கேக்கல
தெர்ல எ ஃபோன் ப்ராப்ளமா
அப்டியாதாருக்கு சுத்தமா போய்ருச்சுனு நெனைக்கிறே ஸ்பீக்கர் போய்டுச்சு
மா
மாத்துனா மட்டுந்தா பேச முடியு உண்மயாலுமே கேக்கவே இல்ல
ஒண்ணுமே கேக்லையா ‌
ஆ
ஒண்ணுமே கேக்லயா
ஆமா ரொம்ப லாங்லருந்து கேக்குது
இப்ப கேக்குது
எங்கயோருந்து ஆ இப்ப கேக்குது சொல்லு
வந்து இந்த ப்ளூ டூத் அந்த மாரி கேக்கலா
ப்ளூ டுத்தா
ம் ம்
நீ அந்த ஹெட்செட் எடுத்துட்டு நார்மலாவே பேசலா
நல்லாருக்குல அது
ஆ
அ
என்ன சொல்ற
தெளிவா கேக்குதா
ஆ இப்ப ஓரளவு கேக்குது
ம் நல்ல
என்னா பண்ற
ஆ என்னது
சும்மாதா இருக்க
பாப்பா
நா பாத்தே
பாப்பா என்ன பண்றா
தூங்குறா
ஆ இப்ப கேக்குது தூங்குறாளா
ம்
ஓகே ஓகே அப்ரோ என்ன சாப்பாடு
மேகி
ஆ
கூப்ட்ரன் சொன்னாங்க
இல்ல கேக்கல
ஃபீல் பன்னாங்க
புரில
சிக்கன் சிக்கன்
ஓ சிக்கனா
ஆம்
ஓகே ஓகே பிரியாணிய
ஆ
ஆங்க மூத்தார் வீட்டுல குடுத்தாங்க
கொழம்பு குடுத்தாங்களா
ஆ அ நாங்க தெரி வெஜ்சிபுலாவ் மட்டு செஞ்சுட்டு
எப்டி
வெஜ்ஜிப்புலாவ்
செரி
அது மட்டு காம்ச்சுட்டு
ஆ
அவரு புட்டு மட்டு சாப்ட்ருவாறு
ம்ம் சிக்கன் கொழம்பா குடுத்தாங்களா
ஆமா
செரி செரி
பாத்துட்டு அ
சேரி ஓகே ஓகே கேக்கல
சாப்பாடு செட்டாவமாட்டேது
ஆமா பழைய கொழம்புலா சாப்டலாமா ஃபர்ஸ்ட்டு
நா சாப்ட மாட்ட அவரு சாப்டுவாரு
அதான் அவங்க நம்மல்லா சாப்ட்லா நீ சாப்ட கூடாது ம் ம்
ஆ எதாது எதாவது பாத்தியா நேத்து டிஃப்ரண்டா
து நெனைக்கிற ஏதோ ஒன்னு இன்னைக்கு பாத்த மாரி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி அறுவத்ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்குல்ல
ம்
இந்த வருஷமு அடுத்த வருஷமு ரொம் ம்ப வந்து இயற்கை பேரிடர்லா அதிகமா இருக்குமா
ம்
இந்த எல்டினோ வர்துல்ல வெப்பநிலை மாற்றம்
ஆமா
அது வந்து அது கால இன்னைக்குதா பாத்தனே அது வந்து நவம்பர் மாசத்துலருந்து ஸ்டார்ட் ஆவுதா
ம்
அப்ப பேரழிவுல்லா வருமா இந்த ரெண்டு வருஷமு
கே ம்
ஆமா அது வேற பயமுத்துறானுங்க பயமா இருக்குது ஆ
ப்லீட்டூர் நாங்கதாங் அது மாரி எதாவது ஒன்னு வருன்ட்டு
புரில்ல
டெப்டி சொல்லிட் இருந்தாங்க வரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரு அப்டின்ற மாரி சொன்னாங்க
அதா இந்த எல்டி நோவாலதா கால மாற்ற அந்த அது மாற்ற அடையுதுல்ல வெப்பம் அடையுது பயங்கரமா அதனால ரண்டாயிரத்தி இருவத் தேவல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா எங்க பாத்தாலு அழியற துன்னு
ம் வேற பாலைவன அங்க இது நோவான் ஒருத்தர் இருக்காருத அறுநூறு வருஷமா வாழ்ந்தவர் அவரு
ம்ஹூம்
அவர் மூணு ஏசு கடவுளு ஏசு இருக்கார்ல
ஆ
அவருதா தூதுவாரா அவர் சொல்றதா கேப்பாரா
ஓ ஹோ
அவரோட அவரு நாட்டுல வாழ்ந்தாரா அந்த நோவா
ம்
அவருக்கு மூணு பசங்க பைய மூணு பசங்களுக்கு கல்யாண ஆய்ச்சு அவ ஒரு ஃபேமிலியா இருக்காருப்போ அந்த ஃபேமிலில அவர் சொல்றதுதா கேக்குறாங்க அவர் வந்து ஏசு அப்பா சொல்றதுதா கேக்குறாரு பைபிள்ல இது இந்த கதையே இருக்கு
சொல்லு ம் ம்
அவரு ஏசு அப்பா சொல்றதுதா கேக்குறாரு
ஓஹோ
அவரு சொல்ற ஏசு அப்டி சொல்றாரு இங்க இருக்க ந மக்கள் இங்க எல்லா வந்து வெளியில அவுங்கவுங்க ஒரு சுயநலமா ருக்காங்க
ஆ
நீ வந்து இந்த உலகத்துல கரெக்டா இருக்குற ஒன்னோட ஒன்னோட ரு நாட்டுல நீ மட்டுதா உண்மையா இருக்கு உண்மையா கடவுள வேண்ற மத்தவங்க யாரு அவுங்கவுங்க பொண்ணு பொருளு மது மாது சூது சொல்லுவாங்கள அது மேரி இ எல்லா கெட்டுப் போயிருக்காங்க நீ மட்டுதா உண்மையா இருக் க்கிறன்ற மேரிய ஒரு கடவுள் வந்து அவர்ட பேசுறாரு அப்ப பேசுறப்பா என்னா சொல்றாரு நா ஒரு நா ஒரு நாள் சொல்றே அ அது வரைக்கு வெயிட் பண்ணு
ம் ம்
அதுக்குள்ள நீ நா சொல்ற ஒன்னு ஒ ஒண்ணு மட்டு ரெடி பண்ணு அப்டின் சொல்றது அப்டி என்னான்னு பாத்தா ஒரு கப்பல் ஒண்ணு பெரிய கப்பல் வந்து ரெடி பண்ண சொல்றாரு
ம்
ஒரு ஊர் ஒரு ஊரே போற அளவுக்கு ஒரு ஊர் ஏத்தினு போற அளவுக்கு கப்பல் பெரிய கப்பல் செய்ய சொல்றாரு அவுங்க ஃபேமிலியோட சேந்து அந்த க பேழை மாரி சொல்லுவாங்க அந்த க இதுல மற கட்டேல சேரு
ஆ
அதுல இருந்து இன்னோர் ஃபேமிலி சேந்து செஞ்சுட்டு இருக்காங்க
ஆ ஹ
அப்ப அது மூவில ஒருத்தே ஒரு பயில்வான் அவ வந்து பொண்ணுங்கல்லா இழுத்துனு போய் அது பண்ணிட்டு சாவடுச்சுருறானா அது மாரி வந்து அப்பறோ அவன அவனயே அவரையு ஒன்னாலு பண்ண முல கடவுளால அவர ஒண்ணுமே பண்ண முடில
சேரி
எதனாலு பேரழிவு வந்தாதான அவுங்களா அழிவாங்க
ஆமா
அதனால என்ன பண்றாருன்னா நீ அந்த போட் ரெடி பண்ணிடு
ஆ
நா சொல்ற வரைக்கு நீ பண்ணிட்டே இரு அப்டின்னு சொல்றாரு இவரு அவரு பேச்ச கேட்டுமே பண்றாரு பண்ணும்போது இந்த ஊர் மக்கள்லா வந் து என்ன நீ போட்டு ரெடி பண்ணுங்குற யாரு யார கேட்டு நீ இதெல்லா பண்ற அப்டினு சொல்ட்டு சொன்னோனே இல்ல ஒரு பேரழிவு வர போதுனு சொல்லிருக்காரு ஏசப்பா சொன்னா ரே நா அது படி கேக்கணு அப்டினு சொல்லி எல்லா உங்கள எல்லாரையு இதுல நா கூட்டு போறே
ஆ
அப்டி சொன்னோனே அவரு பைத்தியோ பைத்திய தா இப்டி பேசுறதுனு நெனைச்சுனு எல்லா சிரிச்சிட்டு போயிடுறாங்க
ஆ ஆ
வேற மாரி பேசுறாங்கமா பேய் எது வர போதான் அப்டின்னு சொல்லிட்டு போய்டுறாங்க
சேரி சேரி
போனப்ப இவரு என்ன பண்றாரு அவங்க எதனா சொல்லிட்டு போட்டும் நான் ஏசாப்பாதான் நம்புறேன் அவுர் சொல்றார் அவர் கட்டலயிட்டுருக்காரு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு எல்லாதையு ரெடி பண்றாரு க கப்பலு கட்டி முடிச்சிட்டாரு
ம்
கட்டி அத முடிச்ச உடனே அ வந்து அதான் அந்த நீரு நீர் இதுல சுனாமி மாரி வருது கடல்ல இருந்து
ஆ ஆ
வரும் போது உள்ள இருந்து வெளிய எல்லா மிருகங்களையும் அந்த கப்பல்ல ஏத் த்திட்டு இவங்களா அங்கையே உள்ள தேடுறாங்க எல்லா எல்லாத்துக்கும் தேவையான எத்தன் நாள் தேவையோ எத்தன் நாள் சாப்பாடு எடு த்துட்டு
பளர்ரு ஆ ஆ
அந்த கப்பல்ல ஏறி போய் கப்பல்ல ஏறி உக்காந்துக்கிறாங்க ஏசாப்பா சொல்றாரு நீ உள்ள போய்டு நான் கதவ சாத்திரேன்ற மேரி சொல்றாரு அவுங்களும் உள்ள போய்ட்டு போன உடனே கதவ சாத்திறாங்க சாத்தி முடிச்சதுக்கு அப் பறோ க அலைலா வருது சுனாமி வருல்ல ஊருக்குல்ல அது மேரி வருது அந்த அவுங்க மட்டும் கானோ கப்பல்ல ஏறி போய்றாங்க மீதி எல்லாம் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து தண்ணில அடிச்சிட்டு போய்றாங்க
ஓகே ஓகே
எல்லாம் மல மேல போய் ஏறாங்க போறாங்க என்னன பண்றாங்க அவங்க உயிர காப்பாத் செய் முடில அவன் சொல்லவே சிரிச்சாங்கல்ல
ம் ஓகே ஓகே அவுங்களாம்
ஆம் நெஸ்ட் கால்ல பேசரே ம்